வணக்கம் தோ
ஹலோ வணக்கம் வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோம் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா நல் நல்லா இருக்கே என்னே உங்க ஊர்லல்லா மழ எப்டி பெய்யுது மழல்லா மழ தண்ணி இருக்கா
ஆ பழ பெய்யிது தோழி டெய்லியு பெய்யிது
சரி சரி இந்த சௌசு இந்த எங்க ஏரியால வந்து ஆ வாட்டர்ல தண்ணி லெவல்லா ரொம்ப கம்மி ஆயிர்ச்சு மோ மோட்டர் போட்டாலே தண்ணியே வரமாட்டேங்குது ரொம்ப க லோ லெவல்ல ஆய் சு நிலத்தடி நீரெல்லா மழ வந்தாதா அ தண்ணி கெடைக்கு போல
கண்டிப்பா தோழி இப்ப வந்து என்ன பாக்க போறோனா சுன்னா தண்ணீரோட அவசியோ தோழி
சரிங்க ஆமா பேசலா தண்ணீரோட அவச் திருப்பி பேசலா ம்
இப்போ உள்ள போ உலகுல வாழ்ற எல்லா உயிரிணங்களு என்ன பண்ணுது தண்ணீர் வந்து இன்றியமையாத என்ன பண்ணுது ஒரு பகுதியாக காணப்படுது தோழி இப்ப தண்ணீர் இல்லாத எந்த உயி ரிணங்களு என்ன பண்ண முடியாது வாழ முடியாது தோழி இப்ப சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் கூட என்ன பண்ணுது ஆ தண்ணீர் பருகி என்ன பண்ணது உயிர் வாழுது தோழி எல்லா உயிர்களு வாழ் னோனு கெட்டா வாழா வாழல பெரும்பாலான உயிர்கள் என்னா பண்ணது தண்ணீர் பருகிதா என்ன பன்னுது உயிர் வாழு து அது மட்டு இல்லாத மணி அத்தா தாவரங்கள் விலங்குகள் ரெண்டு என்ன பன்னுது தண்ணீரோட தா உயிர் வாழுது தோழி
ஆமா
இப்போ மனித உடலே பாத்தீங்கன்னா பெரும்பால அளவு தண்ணீரால என்னது நிரப்பப்பட்டுள்ளது ஆ மனித உடல்ல பாத்தீங்கன்னா எழுவது பர்சன்டேஜ் என்னா பண்ணுது தண்ணீரால் தான் நெரப்ப உள்ளது அனால என்ன பன்னோ தெனமு என்ன பன்னோ அதிக அளவு என்னப்பன்னோ இந்த தண்ணீய குடிக்கணு குறைந்தது என்ன பண்ணு மூன்று லிட்டர் அளவுக்கு தெனமு தண்ணீர் என்பது குடித்து ஆக வேண்டும் ஒரு மனிதன்
ஆமா ஒரு நாளைக்கு மூ மூணு லிட்டர் குடி நானு மூணு லிட்டர் குடிக்கிறே ட்ரை நா முயற்சி பண்றே ஆனா அந்த அளவு குடிக்க முடியல ஒரு நாளைக்கு வந்து மூணு லிட்டருங்குறது குடிக்க முடியல இப்ப டாக்டர்ட்ட எல்லா போனா ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் குடிக்கச் சொல்றாங்க ஆனா என்ன நம்மளாலா முடிய மாட்டேங்குதே
ஆ தோழி கண்டிப்பா இப்ப நீங்க தண்ணீர் குடிக்கிறதுனால தா நீங்க கூட சொன்னீங்க தண்ணீர் எங்க கோ எங்க பாத்தாலு இல்ல நிலத்தடி நீரே கீழ போயிட்னு அப்ப இந்த வெயில் இந்த வெயில் காலங்கல்ல நம்ப தண்ணீர் அதிகமா குடிக்கலனா என்ன பண்ணு நம்ம ஒடம்புல என்ன பண்ணு தண்ணிர் நீர் சத்து என்னம்பதுனூ கொறைய ஏற்படு இதுனால என்ன பண்ணு ந றைய என்ன பண்ணு ஆ காச்சல்கள் வரு இந்த மஞ்சக்கால் மலை இது மாரி என்ன பண்ணு வெயில்னால வரகூடிய வியாதிகள் என்ன பண்ணு அதல்ல என்ன பண்ணொ நம்ம தண்ணீர் என்ன பண்ணொ அதிக அளவுக் குடித்தாவனு இந்த வெயில் நேரத்துல
ஆமா தண்ணி குடிக்கம் குடிக்கணு அந்த எளநீர் நுங்கு அந்த மாரி ஒடம்புக்கு குளிர்ச்சியான என்னென்னா கெடைக்கிதோ அதெல்லா சாப்புறது ஒடம்புக்கு நல்லதுதா காலையில எந்திரிச்ச ஒட்னெ மொதல் நாள் வந்து சோறு வந்து தண்ணி ஊத்தி உ அ ஊற வெச்சு அந்த தண்ணியு குடிச்சாலு ஒடம்புக்கு அவ்வளவு நல்லதுன் சொல்வாங்க அ முந்தியெல்லா அந்த அந்த காலத்துலெல்லா அந்த மாரிதான பண்ணிட்டே இருந்தோ நம்மெல்லா து மொத நாள் வந்து சோற வந்து இது தண்ணி ஊத்தி ஊற வெச்சு அந்த தண்ணி குடிச்சா அவ்வளோ ஒடம்புக்கு இப்பல்லா ஃபாரின்லல்லா அதெல்லா காசுக்கு விக்கிறாங்க ஒரு பாட்டிலு இவ்ளோ டாலரு அந்த மாதிரில்லா வி க்கிறாங்க அவங்களுக்கு தெரிது ஆனா நம்ம பழக்கப்பட்டு நம்ம தமிழ் பண்பாட்ல இருக்குற எதுமே இப்ப நம்ம பண்றதில்ல எல்லாமே மாறிட்டே வருது இந்த கலாச்சாரம்ல்லா
கண்டிப்பா தோழி ப்ப நம்ம தண்ணி குடிச்சா என்ன பண்ணு நம்ம ஒடம்பல இருக்க ரத்த என்ன பண்ணு சீராக என்ன பண்ணு மேலு கீழு என்னனுன் போய்ட்டு வரு இப்ப தலைலேந்து காலு வரையு ரத்தம் போணுனா என்னா பண்ணு தண்ணீர் தேவ தண்ணி இருந்தாதா என்ன பண்ணு அது பாட்டுக்கு போவு தோழி அப்றோ வந்து தண்ணீர் மட்டு நமக்கு மட்டு தா தேவயா இப்ப நம்ம உண்ணக்கூடிய உணவுகளுக்கு என்ன பண்ணது மிக அத்தியாவசியமாக என்னா இருக்கு இப்ப நெறய எடத்துல என்ன பண்ட்டாங்க விவசாயத்த என்ன பண்ட்டாங்க கைவிட்டுட்டாங்க ஏன் தெரிமா
எதுனால
இந்த தண் இந்த தண்ணீராலதா நெறய எடத்துல நம்ள இது வறண்ட பூ வறட்சி பூமி என்னா பண்ணுது காணப்படுது தண்ணீர் அதிகமா இல்லாத எடத்துல என்ன பண்றாங்க விவசாயத்த என்ன பண்றாங்க நாளுக்கு நாள் கை விட்டுட்டு அதுக்கு பதில்லா அங்க எல்லாமே பிளாட் போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க
ஆமா அதுக்கு முக்கியமான கார்ணோ மலொ மரோல்லா வச்சு நட்டு மரொ வளர்த்தாலே நல்ல மழ தண்ணி நம்ளுக்கு கெடைக்கு இப்பய யா எந்த வீடுகள்ல மரோ வளர்க்குறாங்க மரமே வளர்க்கர்தில்லியே இல்லியா
ஆமாம் தோழி மரத்த என்ன பண்றாங்க வெட்டிட்றாங்க வளக்கறத விட என்ன பண்றாங்க நறைய எடத்துல வெட்டிக்கிட்ருக்காங்க தோழி
ஆமா அந்த மாதிரி பண்ணக்கூடாது வீட்டுக்கு ஒரு மரமாவுது வளக்கணு நம்ம அந்த பழக்கோ ஏற்படுத்திக்கணு
கண்டிப்பா தோழி இப்ப பாத்தீங்ன்னா பயிர்கள் வளர்ற கூட என்ன பண்ணு தண்ணி ரொம்ப அவசியமாருக்கு தோழி இப்ப மழைநீர் இயற்கையின் அரிய கொடை இப்ப மழை நீர் வந்து இயற்கையின் அரிய கொடை அப்றோ தண்ணீர் என்ன பண்ணு நம்ம என்ன பண்ணு பாதுகாக்கணு தோழி இப்ப நெறய எடத்துல என்ன பண்றாங்க தண்ணீர வீணடிக்கிறாங்க ஆ மழை நீர்லா என்ன பண்ணுது அதிகளவு என்னப்பது வீணா போகுது மழை காலங்கள்லா பாத்தீங்கன்னா நம்மஊர்ல இல்லாத தண்ணீங்களா அப்டியே பெருக்கெடுத்து ஓடுகின்றது ஆறுகள் எல்லா ஆனா வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா அதே தண்ணிக்கு என்ன பண்ணோ நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோ இது எதனாலன் பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் என்ன பண்ணு து நம்ம சேமிக்க என்ன பண்ல பழகல சேமிக்க என்ன பண்ல தெரில்ல
ஆமா அது கண்டிப்பா தா அது அந்த மாரி பண்ணாம முந்தி காலத்துலல்லா நல்ல கெணறு உள்ளது வீடுகள்ல வந்து ஆ கொஞ்சோ ஆ பார் சேமிச்சு வச்சுட்டே இருந்தாங் இப்ப காரக்குடி அந்த மாத்ரி இப்ப எடுத்துக்கிட்டீங்ன்னா வீடுகள்லயே பெரிய பெரிய தாலி மாதிரி பெரிய பொடம் மாதிரி இருக்கு அதுல எல்லா தண்ணிய சேமிச்சு வப்பாங்கன்றத இப்ப யூடியூப்ல பாக்குறோ அந்த மாதிரி காலத்துல அந்த மாரி பண்ணாங்க இப்ப எதுமே பண்றது இல்ல இல்லியா சேமிச்சு வெக்கிறது இல்ல கொளோம் குட்ட அந்த மாதிரி எதுமே இல்ல இப்ப அதல்லா இருந்துச்சுன்னா நல்லா தண்ணி சேமிச்சு வக்கலா
ஆமாம் தோழி இப்ப பாத்தீங்கன்னா நறைய எடத்துல குளம் குட்டை ஆறுகள் என்ன பண்ணுது நறைய எடத்துல தூர்வாராத என்ன பண்ணுது அழிந்து போகின்ற நெலமைல என்ன பண்ணுது இருக்கு இத தூர்வார்னாலே என்ன இன்னு நறைய எடத்துல என்ன பண்றது மழ காலங்கள்ல என்ன பண்ணு தண்ணீர் வட்ற வெயில் காலங்கள்ல தண்ணீர் வெட்றாம இருக்கு விவசாயங்களுக்கு என்ன பண்ணு விவசாய நிலத்துக்கு தண்ணீர் பாச்ச ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கு தோழி அப்புறோ வந்து நிலத்தடி நீர என்னா பண்ல நம்ப சேமிக்கில்ல அதுல இப்ப மழை வருதுனா வீட் டுக் ஒரு மழைநீர் சேக சேகரிப்பு தொட்டி என்னா பண்ணு நம்ம வெக்கணு அப்பதா என்ன பண்ண முடியு நம்மளால டேரக்டா நம்மளுடையு ஆ பூமிக்குள்ள அந்த தண்ணீர அனுப்ப முடியு அப்டி நம்ளால அனுப் அப்டி அனுப்லனா ஆ ஆறுகள்லயோ குலங்கள்லயோ சேந்து என்ன பண்ணு அது கடலுக்கு என்ன பண்ணு உப்பு நீரோட என்ன பண்ணுது கலந்துடுது
ஆமா எல்லா தண்ணியு வீணா போகுது இப்டி பண்றதுனால இப்போ எதுமே நம்ம சேமிச்சு வெக்காதனால வர்ற மழய நம்முள்க்கு வந்து உபேகம் இல்லாம போயிருது ஏதாச்சு ஒரு இதுல சேமிச்சு வெக்கறது நல்லத்தா நீங்க சொல்றது கரெக்ட்டுதா
கண்டிப்பா தோழி இப்ப கிராமப்புறங்கள்ல என்ன பண்றாங்க தண்ணீர் வெச்சு என்ன பண்றாங்க விவசாயோ பண்றாங்க இப்ப நகரப்புறங்கல என்ன பண்றாங்கனா நறைய நறைய நம்ம தொழிற்சாலைகல என்ன பண்றாங்க அமச்சிருக்காங்க இப்ப பெரும்பாலான தொழிற்சாலைக்கு என்ன பண்ணுது தண்ணீருங்கறது என்னது மிக அவசியமாக என்னப்பணுது தேவப்படுது ஆ இந்த ரசாயன தொழிற்சாலை அப்புறோ அந்த பழ தொழிற்சாலை அப்புறோ அந்த குளிர்பானங்கள் தயாரிக்கு தொழிற்சாலை இதுக்கெல்லா என்னா பண்ணுது தண்ணீர் இல்லாம இயங்குமானு கேட் டா அந்த கம்பெனிலா அந்தமாரி இயங்காது அப்ப அவுங்க என்ன பண்ணுவாங்க தண்ணீர் என்ன பண்ணு கொஞ்சோ குறைந்த அளவு என்ன பண்ணு எடுத்துக்குட்டு அவுங்களு என்ன பண்ணு தண்ணீர் என்ன பண்ணு சேமிக்க பழகணு
ஆமா கரெக்ட்டுதா
ஆ அப்புறோ பாத்தீங்கனா மின்சாரோ கூட என்ன பண்றாங்க தயாரிச்சுட்ருக்காங்க நறைய எடத்துல என்ன பண்றாங்க தண்ணீர் வெச்சு மின்சாரம் என்ன பண்றாங்க தயாரிச்சுட்ருக்காங்க இதனால மக்களோட தேவைய என்ன பண்றாங்க கொஞ்சோ என்ன பண்றாங்க கட்டுப்படுத்துறாங்க
ம்
ஆ அப்புறோ பாத்தீங்கனா நம்ம அன்றாட தேவைகள வீடுகளுக்கூட என்ன பண்றோ நறைய விஷயத்துல என்ன பண்றோ தண்ணீர்ர பயன்படுத்தறோ இப்ப வீட்ல எந்த வேல பாக்கணுனாலு என்ன பண்றாங்க இப்ப தண்ணீர் இல்லாமா பாக்க முடியுமா கேட்ட பாக்க முடியாது சமைக்கணுனா தமு தண்ணி வேணு ஆ குளிக்கணுனா தண்ணி வேணு துணி துவக்கினா என்ன பண்ணு தண்ணி வேணு வீட்ட ஒருப்ப அந்த ஆ வீட்ட இப்ப இது சுத்தோ செய்னா கூட என்ன பண்ணு தண்ணி வேணு அப்ப பெருமானான என்ன பண்றாங் வீட் டுகள்ல என்ன பண்றாங்க அதிக அளவு என்ன பண்றாங்க தண்ணீர பயன்படுத்துறாங்க தோழி
ஆமாங்க அதேமாரி போர் போட்றவங்க கூட இப்ப என்ன பண்றாங்கனா முந்தி வந்து ஒரு நிலத்தடி நீர் வந்து ஓ ரளவுதா போர் போட்டுருந்தாங்க இப்போ வந்து அவங்க பாட்டுக்கு ஒரு ஐநூறு அடி எழுநூறு அவ அவுங்க இஷ்டத்துக்கு ரொம்ப நிலத்தடி நீர் எடு க்க எடுக்க என்ன ஆகுதுன்னா பூமிக்கு அடியில இது வந்து தண்ணி இல்லாம பற்றாக்குறை ஏற்படுது மரங்களு வளக்கறது இல்ல பூமிக்கிடைலருந்து நம்ம உறிஞ்சுட்டே இருந்தம்னா எங்கிட்ருந்து நம்ளுக்கு தண்ணீர் கெடைக்குன் தெரியல வருங்காலத்துல ரொம்ப கஷ்டமாதா ஆகுன் நெனைக்குறே இந்த மாரி போய்ட்டுருந்துச்சுனா
கண்டிப்பா தோழி இப்ப வந்து ஆ விலங்குகள்லா பாத்தீங்கனா நறைய விலங்குகள் என்ன என்ன பண்ணுது அழிந்து கொண்டிருக்கிறது எதுனால பாத்தீங்கனா இந்த தண்ணீர் பற்றாக்குறைதா ஆ காடுகள்ல அதிகமான மரங்கள்ல மரங்கள என்ன பண்றாங்க வெட்டிறாங்க அதனால என்ன பண்ணுது மழை என்னது மழை நீர் என்பது நம்மன இருக்க இருக்கல அப்ப விலங்குகள்லா என்ன பண்ணுது காட்ட வுட்டு என்ன பண்ணுது மனிதர்கள் வாழு இடத்துக்கு வருது நறைய மனிதர்கள விலங்குகள அடித்து கொண்றாங்க
ம்
இதனால நம்என்ன நெறைய விலங்குகள் என்ன பண்ணுது சாகுது தோழி
ஆமா ஆமா நீங்க இப்ப நம்ம தொலைக்காட்சிகள்லல்லா பாத்தோம்னா காடுகள்ல இருக்க வேண்டிய விலங்குகளெல்லா நகர்ப்புறத்துல வந்து இப்ப யான அந்த மாதிரியெல்லா ரொம்ப இப்ப பரவலா வர்ற மாதிரி ஆய்ர்ச்சு அதுக்குமேவ் முக்கியமான கார்ணோ வந்து இந்த நீர் பற்றாக்குறைதா காடு க்கள்ளையு இப்ப நீர் இல்லாம போய்ருது இல்லியா அந்த மாரிதா இந்த மாரி நடக்குதுன்னு நா நெனைக்கிறே
கண்டிப்பா தோழி அதனால பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணூ தண்ணீர என்ன பண்ண வந்து வீணடிக்க கூடாது ஒவ்வொரு துளி நீரையு என்ன பண்ணணு நம்ம சேமிக்க பழகணும் தோழி அப்பறோ பாத்தீங்கன்னா வீட் டுக்கு வீடு என்னா பண்ணு மழை நீீர் சேகரிப்பு தொட்டீன்றது கட்டாயமாக என்னப்பனூ அமைக்க வேண்டுந் தோழி அப்புறோ வந்து நீர் மாசுபாட்டை வந்து நம்ம தடுக்ணு நறைய எடத்துல பாத்தீங்ன்னா அ இந்த ரசாயன நீரு இந்த கழிவு நீரு இதோட என்ன பண்ணுது நல்ல குட் நல்ல நீரு என்ன பண்ணுது சேர்ந்துருது அது மேரி சேராத என்ன பண்ணு நம் பாத்துக்குணு தோழி
கண்டிப்பா ஆமா ரொம்ப எடத்துல அந்த மாரி நடக்குது அது வந்து உ உடலுக்கு சுகாதாரமே ஆகுது ரொம்ப கோளாரூ அந்த மாதிரி உடலுக்கு வந்து தேவையில்லாம அ உடல் உபாதைகள் ரொம்ப ஆகுது சுத்தமாருந்தா நாட்டுக்கூ சுத்தோ வீட்டுக் சுத்தோ ரொம்ப நல்லது தா நீங்க சொல்றது கரெக்ட்டுதா
கண்டிப்பா தோழி அப்பறோ ஊருக்குஊர் குளங்கள் என்ன பண்ணுது நெறைய இருக்கு அந்த குளங்கள என்ன பண்ணு பராமரிக்ணு ஏரிகள என்ன பண்ணு பாதுகாக்கணு தோழி அ ஆறுகள வந்து நம்ம வந்து என்ன பண்ணு தூரு வாரணு நம்ம வீட்ல என்ன பண்றோ டெய்லி என்ன பண்றோ தண்ணீ தண்ணீர் ந்து என்ன பண்றோ பயன்படுத்தி கொண்ருக்கோ அந் தண்ணீர் என்ன பண்ணு சிக்கனமாக என்ன பண்ணு பயன்படுத்த வேண்டு தோழி ஆ தண்ணீர் நம்ம சிக்கனமா பயன்படுத்துனாதா நம்ம எதிர்கால சந்தேதிகளுக் வந்து கொஞ்சோ தண்ணீர் வந்து கெடைக்குந் தோழி இப்ப நாமளே பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் கேன்ல என்ன பண்றோ தண்ணீரு என்ன பண்ணோ வாங்குகின்ற நெலமயே வந்துட்டு அப்ப வருங்கால சந்ததியர்கள் வந்து ஆ கா தண்ணீர் கெடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கெடைக்
கண்டிப்பா கெடைக்காது ஆமா இதெல்லா பாத்து கவனமா நம்மதா ம் ம் முன்னேற்றம் பண்ணனு எல்லாத்துக்கூ பாப்போ என்னைக்கு நன்றிப்பா ஆ உங்களோட பேச்னது நல்ல உபயோகமா இருந்துச்சு ரொம்ப நன்றி
நன்றித் தோழி
ம்ச்